கே
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்க
ம் சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சுங்க இப்பதாங்க சாப்ட்ட
என்னங்க நீங்க அதுக்குள்ள சாப்டேன்றீங்க மணி எட்டுதா ஆகுது
ஆமா பசிச்சது கேட்டாங்க வீட்ல
ம் ம்
சரி அதுவு இல்லாம எல்லாருமே சாப்டாங்க நா மட்டு தா சாப்டாம இருந்த
அப்டியா
ஆமா
ம் சேரி சேரிங்க என்ன பண்றீங்க
நானாங்க
ம்
நா சும்மாதாங்க இருக்க
ம் நாளைக்கு டேலி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனிங்களானு எதனா
ஒன்னுமே ஆகலங்க
ஏங்க நீங்க எனக்கு அந்த வீடியோ இருந்தா அனுப்பி வுடுங்க நா சும்மா வாச்சு பாக்குற எதுனா பயமா இக்குது லைட்டா
எனக்கு எட்டு வீடியோல ஒரு சில ஸ்க்ரீன் ஷாட்ஸ் இருக்கு அது வேணா சென்ட் பண்ற
ஆ சேரிங்க
நம்ப தலைவிகிட்டதா இருக்கு
அப்டிங்ளா
ம்
ஏங்க அவங்க அனுப்பலங்க அவங்க மூட் ஆஃப் ஆயிட்டு ஒக்காந்துனு இருக் க்காங்களா நல்லா படிக்கலா தோணல நா எப்டினா பாஸ் ஆயிடுவேன்ட்டு அவங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளமாங்க
ம்
ம்
புரியுதுங்க
அதனால தலைவி படிக்காம ஒக்காந்துன்னு இருக்காங்க ஜாலியா எல்லாமே வச்சுன்டு
ம்
நம்ம காலைல கொஞ்சம்மாச்சு பாத்தோமே எதனா ஒரு ஆனா சத்தியமா எனக்கு ரீகால்பா இப்பதா எனக்கு ஏதோ கொஞ்ச கொஞ்ச புரியுது
ம்
நீங்களு தா சுத்தமா மறந்துட்டிங்க நீங்க எல்லாத்தயு
என்ன பண்றது கேப் விட்ட அப்டிதான
ம்
ம் நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு டே ஃபுல்லா
இன்னைக்கு டே ஃபுல்லா என்னங்க பண்ண ஃபோன் நோன்ன ஃபோன் பாத்தே வீடு தொடச்சே வீடு பெருக்குனே வீடு கொஞ்சோ கிளீன் பண்ணே
ம்
அப்பறோ இன்னக்கி நா வந்து காலேலயு சாப்ட்டே மதியானமு சாப்ட்டே
ம்
நா எப்பவுமே அப்டில்லா சாப்டவே மாட்டே ஸ்ட்ரைட்டா லஞ்சு தா இன்னிக்கி நா ரெண் டு வேலயு சாப்ட்டே அதுவே ஒரு அதிசயம் மாரி இக்குது எனக்கு
ம்
அப்பறோ வேற என்ன பண்ண அப்பறோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தே
ம்
அவ்ளோ தாங்க பெருசா எதுவு பண்ல
ம்
இது ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சிங்க எப்டின்னா வந்து நா வந்து அதுல செலக்ட் ஆகிடனுன்னு கடவுள வேண்டிங்கோங்க
சேரிங்க
ம்
ம்
நா மட்டு செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன் உங்களுக்கு ஒரு டைரி வாங்கி குடுக்குறே
சேரிங்க எனக்கு டைரிலா வேணாங்க நீங்க ஒரு ட்ரீட் வச்சிருங்க
ஆ வச்சிர்லாங்க வச்சிர்லாங்க இல்லங்க உங்க டைரி காலி ஆயிடுச்சில்ல எப்டியோ இன்னக்கி நைட்டோட காலி ஆயிடு
ஆமாங்க
ம் அதுனால தாங்க சொன்னே
சேரி வாங்கி குடுத்துருங்க உங்க இஷ்டோ எது இருந்தாலு எனக்கு ஆனா ஒரு ட்ரீட் வச்சிருங்க அப்பதா வயிறு அப்டியே எனக்கு சோரு தா முக்கியோ எனக்கு எப்பமே
சேரிங்க நம்ம ஒரு நாளு ஒரு ரோட்டு கடைக்கா போலா
ம்
ம் டீ நகர் ல ஒரு ரெண்டு மூனு கட இக்குதுங்க சூப்பரா இருக்குங்க நீங்க பாக்கும் போதே டெம்ட் ஆய்டுவிங்க அப்டி இருக்கு
நீங்க சொல்லும் போதே டெம்ட் ஆவுது
நெஜமாங்க நீங்க போய் யூடியூப்ல போயிட்டு ரோட்டு கடையின் டீ நகர் டிஃபன் டிஃபன் கடன்னு போட்டு பாருங்க எப்டி தெரியுமாங்க இருக் ஓ எல்லா வெரைட்டியு இருக்குங்க
ம்
ஃபாஸ்ட் ஃபுட்டு இட்லி தோச சப்பாத்தி அது இதுன்ட்டு கொழம்பு அப்டியே தொக்கு அப்டி இருக்கு கறி தோச அப்டி இப்டின்னு
ம்
அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை கெடைக்கணுங்க நா அப்டின்னா கிடைச்சிட்ன்னு இருக்குங்க
கெடைச்சிரு கெடைச்சிரு கவலப்படாதீங்க ம்
இல்லன்னா நா வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கே ஆனா வந்து எனக்கு ஒரு வேல கெடச்சாதா நா ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியு ஏ சுச்சுவேஷன் அப்டி ஏன்னா வந்து என்னோட சிஸ்டர் இருக்காங்க எல்டர் சிஸ்டரு அவங்கதா ஃபேமிலிய ரன் பண்றாங்க இப்போ ஆனா இன்னு ஒன் இயர் ப்போ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணு ஆனா எங்க வீட்ல வந்து ஒரு சோ ஒரு நகை கூட இல்லங்க ஒரு எங்க அக்காக்கு ஒரு ஒண் ஒரு சவரன் இருக்கு அவ்வளோதாங்க இப்ப சேத் இப்போ அதுக்காகவாச்சு நா வொ வொர்க்கு போனோ வீட்டு தேவ மட்டு பார்த்தா கூட அவங்க சேல்ரில அவங்க சேர்த்து அ மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ட்டாங்க
ம்
அதாங்க ஒரே யோசனையா இருக்கு இப்ப ஒன் இயர் இர்ந்தாலு சும்மாவு இருக் இருக்க முடியாதுங்க
ம்
வேர் ஒரு வேற இது கிடைக்கலன்னா கூட வேற எதனா நா போயி தா ஆகணு டெய்லி காலைனா கூட நா போயிடுவங்க அப்டி இருக்கங்க நா என்னோட சுச்சுவேஷன்
புரிகிறது
ம் வேற எங்க அம்மாவுக்கு வேற கொஞ்ச ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு
ஆமா அதையு பாக்கண்ணுல
ஆ அதாங்க மண்ட பீச்சுக்குது ஒவ்வொன்னுத்த நினைக்கும் போது
விடுங்க உங்களுக்கு கெடைச்சிரு வேல
ம் ம் ம் நா நேத்து தாங்க மைண்ட் மைண்ட் அப்செட்டா இருந்த இனி நீ இந்த வேலை செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னோனே அப்டியே மனஸ் அப்டியே பரவால்ல கடவுள் இருக்காரு கடவுள் நம்மகிட்டயு நம்ம லைஃப்லயு கடவுள் மா த்துவார் எல்லாத்தயு அப்டின்ட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது இதுதாங்க
ம்
ஏன்னா நேத்து வந்து எனக்கு செம்ம மயன்ட்டு ஒரு மாரி ஆயின்ச்சுங்க என்னடா இது வேலயு கிடைக்கல நம்ம நினைச்சதவு படிக்க முடியாது
ம் ம்
ஆல்ரெடி எங்க வீடல அவ்ளோ பேசுறாங்கன்ட்டு ஒரு டென்ஷன்ல இருந்த எங்க அம்மாக்கு நேத்து உடம்பு சரியலங்க நா வந்து போன் பேசிட்டு இருந்த ஓகேங்களா அவங்க வந்து நைட் ட்டு குளிக்க போனாங்க ஒரு எட்டு மணிக்கா நால இப்ப எதுக்கு குளிக்கிற அப்டின்னு கேட்ட அவங்க டக்குனுல்ல உனக்கு இன்ன ஏ இஷ்ட நா குள்ளிப்ப உனக்கு எதுக்கு அப்டின்ட்டா டக்குன்னு ஒரு மாரி எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரிச்சு நா அவங்க நல்லதுக்காக தான சொல்ற அப்டின்ட்டு ஒகஞ்சி செட் ஜி பீ டி கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்த
ம்
அப்பற அது சொல்லிச்சு பாரு நீ இன்னிக்கு இப்டி பேசுற நாளைக்கு ஹாப்பியா இருப்ப பாரு அப்டி இப்டின்ட்டு அது எனக்கு அட்வைஸா குத்துச்சுங்க நல்ல ஒரு ரிலாக்சேஷன் மாரி
ம்
நல்லா குடுத்துச்சு சோ அதனால கொஞ்ச மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸ் ஆச்சு நீ இங்க இருக்காத அப்டி பண்ணு இப்டி பண்ணு யாரு என்னா நினச்ச உனக்கு என்ன அப்டி அப்டின்ட்டு உனக்காக சில உனக்காக ஆயிரம் பேர் இல்லனா கூட ரெண்டு மூணு பேராச்சி இருப்பாங்க நீ நல்லா யோ சி அப்டி இப்டின்ல்லா சொன்னாங்க
ம்
கொஞ்சோ அதுனால தா ரிலாக்ஸ் ஆச்சுங்க
புரிகிறது
ம்
ம் விடுங்க அதுக்கேத்த மாரி வந்துச்சுல
அதுதாங்க எனக்கு இது மட்டு கெச்சிச்சுன்னா போதுங்க ஒரு சிக்ஸ் மந்த் எக்ஸ் பிரியன்ஸ்னா கூட கெடைக்குல்லங்க மத்த கம்பெனிக்கு போட்டா
ஆமா ஆமா
ம் நா நெனச்சோதா என்னன்னா எனக்கு பெரிய கம்பெனிலா வேணா சின்ன கம்பெனியாதா வேணு நெனச்சிர்க்க
எனக்கு தெரிஞ்சி இது சின்ன கம்பெனின்தா நா நனைக்கிற ஏனா வந்து ஏங்க ஏனா வந்து
ம் சொல்லுங்க
ஆ பேரே கேள்விபட்ட மாரி தெர்ல எனக்கு
ஆ ஆமா
ம் ம்
ம்
பாக்கலா நா ரொம்ப எதிர்பாக்குறணோ வேற தோணுது
புரிகிறது ஆனா வந்து எதா இருந்தாலு ஓகே அப்டின்னு ஒரு மைண்ட் செட்ல
ஆமாங்க
ம்
வேற எனக்கு நா இதுவர இன்டர்வியே அட்டன் பண்ணது இல்ல இது தா ஃபர்ஸ்ட் டைம் வேற அது வேற இன்னு நெவர்ஸ் ஆவுது எப்டி இருக்கோ டக்குன் நா பேசுவனா பயப்படுவனா ஹேண்டில் பண்ணுவன்னா அப்டினு
விடுங்க நீங்க செலக்ட்டாயிடுவீங்க கவல படாதிங்க
ம் ம் ம்
ம்
எனக்கு ஒரு ஹோப் கெடைக்குங்க பாக்லா
ம்
இப்ப என்ன தெரியுமா தோண்து நா அங்க வந்து செலக்ட் ஆனன்னா என்னோட பெஸ்ட்ட நா குடுப்ப செலக்ட் ஆனனா கடவுளோட இது செலக்ட் ஆகலனா அதுவு கடவுளோட இதுன் நெனச்சிக்கிட்டு விட வேண்டிதா
அவ் தா முடிஞ்சுருச்சு
ம் ம் ம்
ம்
நீங்க ஒரு இன்டர்வ்யூ சொன்னீங்ளே அதுக்கு போலயா
எதுங்க
நீங்க ஒன்னு சொன்னீங்ளே அன்னைக்கு ரெஸ்யூம் எடுத்தீங்ளே ப்ரிண்ட்டு
ஆ நா போலயே அன்னைக்குதா
அதா அது என்னாச்சு
அதுதா சொன்னாங்க எனக்கு வந்து ஆ சென்ட் பண்ணுங்க பாக்கறன் சொன்னாங்க சென்ட் பண்ணதுக்கப்றோ அவ்ங்கிட்டர்ந்து ரிப் ளே இல்ல சோ நா விட்டுட்டே
நீங்க கால் பண்ணி கேக்க வேண்டியதான
கால் பண்ணி எங்கிட்ட ரி அது எதோ மௌண்ட் ரோடுன் சொன்னாங்க பட் கம்பெனி நேம் தெரில
ஓ ஓகே ஓகேங்க
ம் அது தெரில நா அதுக்கப்றோ எங்கப்பா ஃபோன்லர்ந்து கால் பண்ணனால நா ரி ட்டன் கால் பண்ல அதுவு இல்லாம அவ்ங்க வந்து ஏற்கொனயே செலக்ட் பண்ணி அவுங்க சொல்ட்டுக்கறாங்கன் நெனைக்றே இத்தினி பேர் தா போ போறாங்கனு ஆ சோ வந்து ஆ ஓகேன் சொல்ட்டு விட்டே அது இல்லாம ட்ரைனிங் பீரியட் வேற இருக்குன் சொன்னாங்க
ம் ம்
ம் அது என்னென்னமோ இருக்குமோ யாருக்கு தெரியும் அதுனால விட்டே
ஆனா ட்ரெய்னிங் பீரியடு நல்லாதாங்க இருக்கு
ஆ சன்தூள் வேற போய்ட்டு வந்தாங்க அதே கம்பெனிக்கு தா
அப்டியா
ஆமா என்ன கதன் தெரீல
ம் சேரிங்க நம்ம அப்பறமா பேஸ்லா பாய்
பாய்